தோழி வணக்கம் ஆ ரொம்ப நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நானு நம்புறே
நல்லாருக்கே
ஆ இன்னைக்கு என்னாத்த பத்தி பேசலானு முடிவு பண்ணிருக்கிறீங்க
இது வந்து அந்த ம் நெசவு தொழிலாளர்கள் அதாவ்து துணிகள்லா ஆடைகள் எல்லா எப்டி செய்றாங்க அது மாரி குறு சிறு தொழில்ல இருக்கவ்ங்கல்லா எப்புடி அவ்ங்களோட வா இது ஆ வாழ்க்கைய முன்னேற்றிக்கிறாங்க இப்ப இருக்கிறதக்கு அப்ப இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்டின்றத பத்தி பேசுவோ இன்னைக்கி
இது வந்து ஒரு பெரிய ஆ என்ன சொல்றது ஒரு அ இந்த காரியத்த குறிச்சு பாக்கணுனா இது ஒரு பெரிய தலவலின் தா நா சொல்லுவே பாவ பாவன்றது வந்து இந்தச் சிறு அ குறு தொழிலாளர்களுக்கு வந்து ரெம்ப பாதிப் புல இருக்கிறாங்க ரெம்ப மனமடிவாய்ப்போயிருக்கிறாங்க ரெம்ப ஏழ்ம நிலைக்கு தள்ளப்பட்ருக்காங்க ரெம்ப புறக்கணிக்கப்பட்ருக்கிறாங்க இப்ப பாருங்க எனக்கு பெரிய பெரிய கடைகள் பெரிய பெரிய வர்த்தக ஸ்தாபனங்கள்லா என்ன பண்ணுனாக்க அவுங்க ப பண்ற ப்ராடெக்ட் இப்ப கார் கம்பெனியா இருந்தா அவ்ங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க விப்பாங்க அதே சமயத்துல இப்ப ஒரு கு கு குறிப்பா இப்ப நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் செக்ட்ராவே எடுத்துக்குவோமே அதுல வந்து இப்ப அதுலே நேரடியா பயிர் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க இப்ப நெல்லோ பருப்பா ப பருப்போ அ உளுந்தோ இல்ல எந்த எந்த காய்கறியோ என்ன பண்ணுவாங்க அவ்ங்க கொண்டு வந்து அ தங்க நெலத்துல வெளஞ்சத வந்து அவ்வூருள ஓரு சந்தனு இருக்கு அதுல வெச்சு விப்பாங்க அவுங்களே அந்த லாபத்த பாத்துக்குவாங்க ஆனா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் இப்ப வந்துட்டு என்ன பண்ற றாங்க அந்த சிறு சிறு தொழிலாளர்கள் நடத்த விடாதபடி அவங்ககிட்ட அவுங்களே நேரா போயி அந்த உற்பத்தியாளர் கிட்ட அந்த ஃபார்மர்ஸ் அல்லது யாரு பயிர் பண்றாங்களோ அவ்ங்ககிட்ட நேரடியா போயி என்ன பண்ணிர்றாங்க மஞ்சளா இருக்கட்டு மொளகையா இருக்கட்டு அ மல்லியா இருக்கட்டு மிளகா இருக்கட்டு ஏது அரிசியா இருக்கட்டு பருப்பா இருக்கட்டு நேரடியா போயி பெரிய அளவுல கொள்முதல் பண்ணிறாங்க இதுனால என்ன ஆகுதுன்னா சிறு சிறு தொழிலாளர்கள் வ போயி கொஞ்ச கொஞ்ச காசு தா அவுங்கிட்ட இருக்கு அந்த கொஞ்ச காசுக்கு தா அவுங்க பிசினஸ் நடத்துவாங்க அத வாங்கிக் கொண்டு போய் அவுங்க அவுங்களுக்குன்னு உரிய நேரத்துல உரிய ஒரு எடத்துல வச்சு வித்து ஒரு சொற்ப லாபந்தா அவுங்களுக்கு வரு அதுல அவுங்களுடைய வாழ்வாதாரத்த அவுங்க சந்திச்சிட்டு வருவாங்க ஆனா இவுங்க பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் போனதுனால ஒரு பக்கம் அதுல போய் வேல செய்றவுங்களுடைய வாழ்வாதாரோ கூடுனாலுமே கூட இல்ல நேரடியா சிறு தொழில் இப்பபப நீங்க ஆடையப் பத்தி சொன்னீங்க இல்லையா இப்ப ஆட வந்து நெய்றவங்க இப்ப நெசவு தொழில் பண்றவங்கலா வந்து என்ன பண்ணறாங்க இப்ப கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்லா நெறைய தேங்கி போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க ஏனாக்க இத பெரிய பெரிய க கம்பெனிகளா என்ன பண்றாங்க அவுங்க உற்பத்தியில இதுப்பட்டிருக்கனால கொஞ்ச அளவுல தாங்களே தறி வச்சு தாங்களே நெஞ்சு விக்கக்கூடிய அந்த இதுலல்லா வந்து அ ஒரு பக்கோ எல்லா நூல் வெல அ க ச சாயத்தினுடைய வெல அ எல்லா வ ஏ த்திரத்தினுடைய வெல அ ரெண்டாவது இந்த மின்சார தட் கட்டுப்பாடு எல்லாமே இருக்கு அதுக்கு மத்தியில்ல அவுங்க ஏதோ அவுங்களுக்குன்னு பொழைப்புக்குன்னு நடத்திக்கிருக்க அந்த ஒரு இதுல இங்க பெரிய மொதலாளிகள் வந்து பெரிய வ அ பெரிய பெரிய அளவுல கொள்முதல் பண்றதுனால அவுங்களுடைய உற்பத்தி வந்து உற்பத்தி செய்ய முடியல உற்பத்தி செய்யிறது தேங்கி போயிடுது எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க இப்பல்லா பாத்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ்ஸு அப்ப இதுக்குன்னு கட வச்சிருக்கவங்க வாடக குடுக்குறவங்க வேலையாட்கள வச்சு நியமித்து அவுங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் மாரி வச்சு அவுங்களுக்கு சாப்பாட வச்சு போய் ஒவ்வொரு கிராமத்தலயு போய் ஆட்கள கூட்டிட்டு வந்து அவுங்களுக்கு சம்பளத்த குடுத்து அவுங்க குடும்பத்த அத நிமித்தமா அவுங்க வந்து வு ஒரு குடும்ப நெலையில இருந்து கொஞ்சோ ஒரு முன்னேறி வரக்கூடிய நெலமயெல்லா இருக்குறதெல்லா வந்து ஏனா இப்ப இது நக தட்டுப்பாடு வந்துருது இதுனால தா என்னாயிடுதுனாக்கா ஒ ஒரு பலர் வந்து உயர்ந்துகிட்டே போறாங்க பணக்கார் ஆயிட்டே போறாங்க இன்னொரு சமுதாயம் வந்து என்ன பண்ணப்படுது அவுங்க அப்டியே குந்திப் போயிறாங்க எத்தனையோ பேர் வந்து வ அ தங்களுடைய கடைகள எல்லா எடுத்து வச்சு மூடி வ வச்சுட்டு வ இப்டிதா ஒரு தடவ இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி பீரியட்ல என்னச்சுன்னாக்கா இந்த வட்டி தொழில் நடத்துனவங்கலா நீங்க மூடிடுங்க அப்டின் சொல்லி சொல்லிட்டாங்க அதனால அந்த ப பெரிய பெரிய கட வச்சிருந்தவங்கல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அத அவுங்களுடைய பரம்பர தொழிலு அது எல்லாத்தையு விட்டுட்டு வேற எதனா தொழில் போனோன்னு போயி அதனால வந்த பாதிப் பபுக்கள் அதனால அவுங்க குடும்ப சூழ்நிலை பாதிக்கப்பட்டதெல்லா வந்து சரித்திரத்துல்ல நெறைய கதைகள் வரலாறுகள் இருக்குது ஆக இந்த மாரி இது ஒரு ஒரு உதாரணந்தா அப்டி இந்த பெரிய முதலைகள் வந்து பெரிய அளவுல கொள்முதல் பண்றதுனால சிறு சிறு தொழிலாளர்கள் அது விவச விவசாயமா இருக்கலா அல்லது வேற எந்த விதமான உணவு த க உணவு குறிச்சா இருக்கலா காய்கறிய குறிச்சி இருக்கலா அல்லது ஒரு ஒரு சின்ன ஒரு துணி கடையா இருக்கட்டோ ஒரு சைக்கிள் கடையா இருக்கட்டு ஒரு மருத்துவ கம்பெனியா இருக்கட்டு இப்பெல்லா பாருங்க எல்லா நேரடியா அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே வந்து நேரடியா வீட்டுக்கே மருந்து கொண்டாந்து குடுத்துட்றாங்களா அப்ப இதுக்குன்னு மருந்து கடன்னு வச்சு நடத்துறவங்க அதுல வேலப் பாக்குறவங்க குடும்பங்கள்ல்லா என்ன பண்ணுவாங்க வசதி வாய்ப்புகள எப்புடி பெருக்கிக்கிவாங்க அதுதா ஆதாரன்னு வருஷ கணக்குல அதுலயே வேலப் பாத்தவங்களுக்கு புதுசா போய் எப்புடி ஒரு தொழில கத்துக்கிட்டு எப்புடி அவங்களால நடத்த முடியோ ஆக இதெல்லா வந்து பின்னடைவு தா இதெல்லா வந்து அ அ பாக்க போனாக்கா இதெல்லா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சரியான போக்கே கிடையாது அதனால தான் எல்லாத்தையுமே வந்து இப்ப என்ன பண்றாங்க கவர்மெண்ட்டே அரசாங்கம் என்ன பண்ணுது பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அ ரயில்வே துறைய அ உ குடுக்குறது அந்த உ அ விமான போக்குவரத்த குடுக்குறது அ இந்த மாரி லா இப்புடியே கார் கம்பெனிகள குடுக்குது இந்த மாரில்லா சொன்னாக்க அப்போ என்ன ஆகும் ஒரு பாலர் மட்டுமே தான் உயர்ந்துகிட்டே போறாங்க அவங்க வந்து ம கொத்தடிமைகளா மத் த்தவங்கள வச்சு அவங்கதா இது பண்றாங்க இப்ப டாடா கம்பெனி எல்லா வந்து வச்சிருந்தாங்களா கூட அவங்க அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வந்து சேரிட்டி பண்ணாங்க நன்ம பண்ணனாங்க ஏழைகள காப்பாத்துனாங்க ஏழை ஏழையும் வரி வரியும் உயர்த்துனாங்க அந்த மாரி எல்லா செக்டார்லா அப்புடி இருக்குறது கிடையாது அவங்க சம்பாரிக் கிற்து அவங்களுக்கு தா அவ அவங்களுக்கு சுகபோக வாழ்க்க அவங்களுக்கு வேண்டிய வேலையாட்கள வச்சுக்கிட்டு அ தங்களுடைய வசதி வாய்ப்புகள உலகளாவிய அளவுல போயி எல்லா ப வங்கிகள்லையும் பணத்த சேமிச்சு வச்சு இந்த மாரிதான் நடக்குது அவங்க சாப்புட்றது தங்க டம்ளர் என்ன தங்க கட்டில் என்ன தங்க தட்டென்ன இந்த மாரிதான் பண்றாங்க ஆனா ஒருத்தவங்க சாப்பாட்டுக்கே இல்லாம மண்ண தின்ற ஜாதி எல்லா இருக்குது மண்ண அவக சழிச்சி சாப்புட்றவங்கல்லாம் அப்ப பாத்தீங்கன்னா டான்சன்யால அந்த மாரி ல்லா இருக்குறாங்க ஆக இருக்குறவங்க மத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு குடுத்து உதவுன்றதெல்லாம் சுத்தமா அது வந்து துடைக்கப்பட்டு போயாச்சு யாரு முன்னேறாங்களோ அவங்க கொளுத்த பண்க்காறா ஆயிட்டே இருக்காலா வரிய நிலைக்கு தள்ளப்பட்டவங்க இன்ன அப்புடி தள்ளி ப தள்ளப்பட்டே போறாங்க இது ரொம்ப பரிதாபமான நில நெலம இது எப்புடினாலும் இது இந்த காரியங்கள் ஒடுக்கப்படணும் தடை செய்யப்படணும்ன்றதுதா வந்து அ என்னுடைய வாஞ்சை விருப்பம் நோக்கமா இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க
நிச்சயமா ஏன்னா அ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அ சொன்ன மாரி இந்த நெசவு தொழிலாள்கள் வந்து ரொம்ப பாவோ அப்டின்னிங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக் வந்து அடுத்த யார்கிட்ட போய் அவங்க செஞ்ச த அந்த திறமைய வந்து அந்த அவங்களோட வியாபாரத்த வந்து யார்கிட்ட போயி போகுரு போனா என்ன மார்க்கெட்ல போனா எந்த எட்த்துக்கு போனா சந்தைகள்ல போனா எப்புடி வந்து மக்கள் மத்தியில சேருன்றத அவங்களுக்கும் ஒரு ஐடியாவே இல்ல அதனால வந்து அத ஒரு சொல்லி தரவோ இ இல்ல அவங்களுக்கு ஒரு வழிகாட்டவோ ஒரு ஆட்கள் இல்லாத்னால அவங்களால அ ஏதோ அவங்களால முடிஞ்சு அவங்க ஊர்கள்ல பக்கத்து ஊர்கள்ல அவங்க இருக்குற எடத்துல அந்த மாரிதான் வந்து அவங்களோடைய வருமானத்த ஈட்டிக்கிறாங்களே தவர ஏனா இவுங்க மூலியமா போனா இவுங்க வந்து இடைதாரர்கள் மூலியமா போணு அவுங்க என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய க க கடைகள் மாளிகை மால்கள் அந்த மாரி எடத்துக்கெல்லா எடுத்துட் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அ அ கமிஷன் வாங்கிட்டு இவுங்களுக்கு கொஞ்சமா தா குடுப்பாங்க அப்ப அந்த நடு இடைதாரர்கள் வந்து என்ன பண்வாங்க ப அவுங்கள அவுங்ளோட வாழ்வாதாரத்த வந்து பாதிக்கப்படுது நேரடியா போய் கொள்முதல் பண்ணி எப்டி அவுங்களுக் அது செய்யனு அப்டின்றது. தெரியில அப்ப நெறைய எடத்துல பாத்தீங்னா அந்த காஞ்சிபுரோ கடைகள் தாண்டிபுரோ ஊர்ல இருக்கற எல்லா கடைகளுக்குமே போய் பாருங்க எல்லாமே காஞ்சீபுரபட்டுனு நெசவாளறது நெ தைத்தறி பண்ணது அப்டின் சொல்லுவாங்க ஆனா அந்த கைதறி பண்ணது அவுங்ககிட்ட இருந்து நேரடியா வந்திருந்தா நம்மளுக்கு வெலை கொறைவா இருக்கு அஞ்சாயிரோ பத்தாயிரோ பன்னண்டாயிரோ இருவதாயிரோ இதுமாரி வெல அதிகமா சொல்லி விக்கறனால இந்த நடு இடை தரகர்க்கு அங்க போய் சேர்றவங்களுக்குமே தா வந்து அ வருமானோ கெடைக்கிதே தவர இவுங்க யார் கிட்ட இருந்து வித்தாங்ளோ அவுங்களுக்கு வந்து கொறைவாதா கெடைக்குது அப்ப அவுங்க எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்றாங்கன்றத வந்து அ இதுக்கு வந்து அரசாங்கோ ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்து அவுங்களோட வாழ்வாதாரத்தையு கொஞ்சோ ஒரு சிறப்பா பண்ணா நல்லா இருக்கு இல்ல வந்து ஒரு வெ ஒரு விளம்பரங்கள என்னென்னவோ போட்றாங்க இவுங்களையு ஒரு விளம்பரங்கள்ல போட் டா இந்த மாரி இருக்குதுன்றத ஒரு சில பெரிய பெரிய கம்பெனில இருக்குறவங்க அவுங்களுக்குல்லா தெரியு ஒரு கல்யாணப்பட்ட ஒரு க க திருமண விழாக்கள் அப்புறோ பண்டிகைகள்னாவே வந்து நம்ம கைதறி அந்த மாரி பாரம்பரிய உடைகள தா நம்ம உடுத்துவோ அப்ப அத வந்து அந்த மக்கள் யார உண்மையா ஒழைக்றாங்ளோ உண்மையா செய்றாங்ளோ அவுங்ககிட்ட போய் சேரனுன்றத வந்து அது யாருக்கு தெரிய மாட்டேங்கிது அதே மாதிரி இந்த சின்ன சின்ன தொழில் வச்சிருக்கவுங்க வந்து ஒரு ஒரு கூட பின்றவங்க கேண்டில் செய்றவங்க இவுங்களல்லா வந்து ஊக்குவிக்கனுனா இப்ப கூட அ ரீசென்டா வந்து நம்ம அரசாங்கத்ல பல போன அரசாங்கத்ல என்ன பண்ணாங்க ஒரு எக்ஸிபிஷன் மாரி வச்சிருந்தாங்க கண்காட்சி மாரி உணவு து கண்காட்சி மாரி அதாவது யாரெல்லா வந்து தாங்க அவுங்களோட தொழில வந்து மேம்படுத்துறதுக்காக ஆ ஒரு கூட பின்னுனவுங்க கேண்டில் செஞ்சவங்க அப்றோ தீப்பெட்டி செய்றவுங்க அப்றோ சோப்பு செய்றவுங்க அப்றோ இந்த மாரி சின்ன சின்ன மசா இது அப்ள பாக்கெட்டு அப்றோ இந்த ஓ ஆ தின்பண்டங்கள் இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா அவுங்களுடைய கைய்லே வந்து செஞ்சி அத வந்து அங்க விற்பன பண்ணு போது ஏகப்பட்ட எல்லாருமே வருவாங்க அந்த கண்காட்சினு போது அ வெ பணக்காரங்களு சேரி ஏழைகளு செரி எல்லாருமே வருவாங்க வந்து அந்த எடத்த பாக்கு போது அவுங்களுக்கு இந்த மாரி ஒரு எடோ இருக்குன்றது தெரிய வந்தா அவுங்ளோடைய விசிட்டிங் காடு அவுங்ளோடோ உண்ணு அவுங்களுடைய வருமானத்த வந்து அவங்ளோட பிசினஸ்ஸ வந்து வுன்னும் மே அடுத்த படிக்கு ப படிகு எடுத்துட்டு போணும்ன்றதுக்காக இந்த மாரி அர சாங்கத்ல வந்து ஒரு கண்காட்சிகள்ல்லா வெக் க்கிறாங்க அந்த மாரி ஒவ்வரு வாட்டியு வந்து அவங்கள ஊக்குவிக்கிற மாரி இந்த மாரி ஏதாவது செஞ்சாவே வந்து அவங்களுக்கு இன்னு கொஞ்சொ ஒரு தைரியோ வரு எப்டி ஆ செய்றது என்ன பண்றது அப்டின்றத வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கெடச்சா அடுத்த கட்டத்துக்கு வந்து மக் கள் இன்னு நெறைய வந்து இந்த மாரி இருக்குறாங்க அப்டின்றது தெரிய வரு ஏன்னா ஒரு சில தலைமுறைகளுக்கு வந்து தெரியவே இல்ல சிறுதா சிறு சிறு தொழில்னா என்ன குறு தொழில்னா என்ன அப்ட்ன்னா என்ன அதாவது கையாலே செஞ்சி ஒண்ணு ஒண்ணு பண்றது என்ன அவங்களா நெனச்சுக்கிட்டாங்க எல்லாமே மிஷின்ல செஞ்சி அப்டியே பேக்கெட் பண்ணி வர்துனால அதே வந்து அந்த அ அழகு அதாவது க பாத்த ஒடனே கவர்ச்சி அததா வந்து மக்கள் ரொம்ப விரும்புறாங்க அழகா இருக்கா கவர்ச்சியா இருக்கா அ நல்லா இருக்குதா அந்த மாரிதா வந்து பயன் ப பண்றங்கலே தவர ஆனா குரு தொழில்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க பேரம் பேசுவாங்க அவங்ககிட்டதா வந்து நம்ம என்ன வெல சொல்றாங்களோ வாங்கணு ஆனா அவங்ககிட்ட போய் பேரம் பேசி ஆ அவங்க புடிச்சத வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனா அத மால்கள்ல பாருங்க எவ்வளவு வெல வச்சாலு வந்து அவங்க வாங்கிட்டு போறாங்க அந்த மாதிரி அந்த மா அந்த த அதுவே வந்து ஒரு மாற்றத்த காணும் தா நா நெனைக்கறே
ஆமா சரியா சொன்னீங்க நன்றி அவ்ளோ நேரோ பேசுனதுக்கு நல்ல கருத்துக்கள பகிர்ந்து கொண்டோ அ மீண்டும் சந்திப்போம் நன்றி